ஹலோ
ஹலோ
என்னம்மா காலையில இருந்து போனே காண்ணோ
இல்லப்பா கொஞ்ச வேல அதிகமா இருந்துச்சு இப்பதா பாத்த போன் எடுத்து என்ன எட்டு மிஸ் கால் குடுத்துருக்கீங்க நா கவனிக்கவே இல்ல
ரொம்ப பிஸி போல இருக்கே காலையில இருந்து
ஆமாப்பா வேல கொஞ்ச அதிகமா இருந்துச்சி அப்டியே டயர்டா ஆயிச்சி இப்பதா உகாந்த சரி உகாந்து போன் எடுத்து பாக்குற யாராச்சு போன் பண்ணிருக்கங்கள்ளா பாத்தா உங்களது தா எட்டு மிஸ் காலு இன்னு வேற யாராரே ஃபோன் பண்ணிருக்காங்க இந்த சிலிண்ட்ரு காரங்கிட்ட வேற அவங்க சிலிண்ட இன்னிக்கி வருதுன்னு சொன்னாங்க ங்களா அவங்க வேற நாலு வாட்டி ஃபோன் பண்ணிருக்காங்க நா ஃபோனே கவனிக்கலப்பா அப்டியே இருந்துட்டே
அங்கங்க சிலிண்டர் கெடைக்காம எல்லாரு கஷ்டப்படறாங்க நீ சிலிண்டர் கார் ஃபோன் பண்றதே ஃபோன் எடுக் காம வெச்சிருக்க என்ன பண்றது உன்ன
இல்லப்பா சிலிண்டர் ஒரு பக்கோ பிரச்சன்னன்னாக்கா எங்களுக்கு தண்ணி வேற பெரும் பிரச்சனையா போச்சு ஒரு இருவது நாளாச்சு இப்ப எங்க ஊர்ல தண்ணி விட்டு
அச்சச்சோ இன்னுமா செரி ஆகல அந்த தண்ணி பிரச்சன
ஆமாப்பா அவங்கள கேட்டா இல்லிங்க ஃபோர்ல தண்ணி இல்ல அதனாலதா நாங்க விடுல ஒவ்வொரு தெருவுக்கு ஒவ்வொரு நாலு ஒவ்வொரு மண் நேர தா வீட் ரோ அப்டின்னு சொல்றாங்க அது ஆனா வேற பக்கல்லா விட்டுட்டுதா இருக்காங்க இங்க மட்டு தா விடவே மாட்டேங்கறாங்க ஏன்னு கேட் டா இன்னிக்கி விட்றே நாளிக்கி விட்றே அப்டின்னே சொல்லியே காலத்த தள்ளிட்டு இருக்காங்க அப்றோ கடைசியா ஆ
இல்லாம என்ன வேல பாக்க முடியு போய் யாராவது கவுன்ச லரு அந்த மாறி யாரவது போய் பாத்து கேக் வேண்டியதானா நீங்க
பேசிட்டோ சேரி அதா இன்னிக்கி விட்டுருவாங்க தண்ணி நேத்து வேற துணி வேற கொஞ்ச அதிகமா இருந்துச்சா எல்லா மூணு பேஷன் துணி இந்த பசங்களுடைய ஸ்கூல் துணி அவங்க டெய்லி போட்ற துணி எல்லா அப்டியே ரொப்பி ரொப்பி ரொப்பி வெச்சிருக்க எல்லா மடிச்சு வைச்ச துணிய விட தொவைக்கிற துணி தா மூணு பேஷன் நாலு பேஷன் துணியா இருந்துச்சுப்பா அது வேற இந்த மிஷ மிஷின் காச்சி போட்லான்னு சொல்லி பாத்தா அந்த மிஷின் வேற கரெக்டா நேரம் பாத்து அடி குடுக்குது மிஷினு ரிப்பேர் ஆயிடுச்சு
நம்பள்க்கு அப்டி தா நம்ம வீட்ல இருக்கறது நம்பள்க்கு என்னைக்குமே யூஸ் ஆகாது இந்த மனுஷங்களா இருந்தாலு செரி மிஷினு பொருளு எதுவா இருந்தாலு செரி நம்மள வெச்சு செய்றதுல அது பெரிய ஆளுங்க இவங்க எல்லா கடைசில இப்ப முடிச்சீங்களா இல்லியா எல்லா ஒர்க்கு
இப்பதா துணி எல்லா தொவச்சு முடிச்சே எப்டியோ இன்னிக்கி கொஞ்ச நேர அதிகமாவே தண்ணி உட்டாங்க செரி ஃபஸ்ட்டு வீட்டுக்கெல்லா புடிச்சலாமேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கெல்லா புடிச்சிட்டு எல்லா சொப்பெலா ரொப்பிட்டு இன்னு வீட்ல இருந்த அந்த ட்ரம் எல்லா எடுத்து வெச்சு மிச்சமாவே புடிச்சிக்கலானு புடிச்சி வெச்சிருக்கே மொதல்ல தண்ணியெல்லா புடிச்சு வெச்சிட்டு துணி ஊற வெச்சு எல்லா தொவச்சு முடிக்கிறதுக்குள்ள இந்த இவ்ளோ நேர ஆச்சுப்பா
இப்ப ஃபுல்லா தேவையான அளவு வந்துருச்சா தண்ணி இல்ல இன்னு வந்துட்ருக்கா
இல்லல்ல நிறுத்திட்டாங்க இன்னிக்கி பரவால்ல இருவது நாள் ஆச்சு இல்ல அதனால நெறைய நேரோ விட்டுட்டாங்க தண்ணி அதுல வேற அப்ப இந்த சிலிண்டர் காரங்களுக்கு ஒடனே போன் போட்ட அக்கா நாங்க கெளம்பிட்டோங்க்கா நாளிக்கி நாள நாளிக்கி நா லீவு இன்னோ ரெண்டு நாள் கழிச்சு தாங்க்கா நா வருவே அப்போ எடுத்துட்டு வர்றாங்கா அப்டின்னு சொன்னானா என்னடா இது தண்ணி பிரச்சன கொஞ்ச தீர்ந்துச்சேன்னு ஃபிரியா இருந்தா இப்ப சிலிண்டர் வேற இப்டி சொல்றாங்களே அப்டின்ற மாறி ஆயிடுச்சு
ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவுது ஒரு பிரச்சனை இருந்தனே இருக்குதுல்ல நம்மளுக்கு நானு காலையிலருந்து எனக்கு கரெக்டா இருந்தது இன்னைக்கு வேற சாமி கும்பறனாலாமா அம்ச சவறயா அதனால மாவு போட்றது சமைக்கிறது அது இதுன்னு வீடு துடைக்கிறதுன்னு வேல கரெக் தார்க்கே எங்க வெயில செய்யவே முடியல அவ்ளதா காலைய இருந்து ஏ இந்தம்மா மாவு போட்றது சமைக்கிறது எல்லாத்தியு முடிச்சே அவளதா வந்து படுத்துட்டே அதோட சாப்பாடு போட்டே சாப்டே முடிஞ்சிச்சு அதுக்கு மேல எந்த வேலையு ஸ் செய்ய முல்ல என்னால வந்து கம்முனு படுத்துட்டே எ பசங்க இத விளாலா கார்ட்ஸ் வளாலா அது வளலா வாங்கன்னு கூப்டுச்சுங்க எதுக்கு நா வரல என்ன விட்டுருங்க தயவு செஞ்சுன்னு வந்து கம்ன்னு பத்துட்ட யார் எப்டின்னா போங்க சாப்டு எடுத்து மட்டு வெய்ங்க அப்டின்னு பெரியவ கிட்ட மட்டு சொல்லி ட எனக்கு கால்வலி ரொம்ப அதிகமாயிடுச்சு இப்ப நைட்டு தா அதிகமா இருக்கு இப்ப பத்தா காலைலியே கால்வலி ஒண்ணுமே சமாளிக்கவே முடில அதப்ப அந்த வேல முடுச்சோனோ மதியானமே அப்புறோ ஒரு ஆயில் மண்ட் எட்த்து தேச்சு வுட்ட அவதா தேச்சு விட்டு கொஞ்ச நேர அமுக்கி விட்டுன்னுந்தாங்க அதுக்கப்புறோ இப்பதா படுத்து எழுந்த அந்த டைம்ல தா உங்க கால்லச்சுட்டே இருந்த என்னன்னு என்னமோ பேசுனு போல தோணுச்சு என்றுத கால
சாரிப்பா ஆ அதா தண்ணி ஆமா அந்த துனி தொவச்சுக்கிட்டு அதா இதல்லா பண்ணிக்கிட்டு நா இந்த வேலல்லா பண்ணிக்கிட்டு நா போனே கவனிக்கல உங்களுக்கு போன் பண்ல சிலிண்டரையு இன்னைக்கி வர சிலிண்டரையு விட்டுட்ட
ம்
எங்கட எங்க பசங்க வேற எல்லா ரிலேஷன் பசங்கல்லா வந்திருக்காங்களா கொஞ்ச சிலிண்டர் வேல அதிகமா தேவப்படுது செலவு அதிகோ எங்க சிலிண்டர் காலி ஆயிடுதோன்ற மாரி அது ஒரு பக்க பயோ வந்துட்டு இருக்குது எனக்கு
ம் அத பசங்க இப்டியாவது போன குடுக்க கூடாதா பசங்க பிரச்சின இருந்ததுங்கன்னா அதுங்க போன் வந்தா சொல்லுல்ல
இல்ல எல்லா பசங்கல்லா வெளையாட கெளம்பிட்டாங்க எல்லா தோட்டபக்கோ போயிட்டு இருக்காங்க செரி வீட்ல இருந்தா இன்னு தண்ணி புடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப தொல்லா பண்ணுவாங்க எல்லா கீலபோட் ட்றது எடுக்றதுன்னு சொல்லிட்டு அப்புற அவங்புள்ளா சமாளிக்கதே எனக்கு பெரு வேலயா போயிடு
ஆஹ
சரி அதா எல்லாரையுமே மாமனார் கூட அனுப்பி வுட்டுட்டு அவரு கூட்டிட்டு போயிருக்காரு சின்னா தோட்டத்துல்லார வீட்டுக்கிட்ட போய் பசங்கள அங்க பாத்துக்கற ஏதோ வேல பண்ணிக்கோமான்னு சொல்லி எல்லாரையு கூட்டிட்டு போயிட்டாங்க அவுங்களுக்கு ஸ்நாக்சு சாப்பாடு எல்லாமே கட்டி குடுத்துட்ட வருவாங்க எல்லா இப்போ வருவாங்க சேரி வர்றதுக்குள்ள கொஞ்சோ நேரமாசு ரெஸ்ட் எடுக்கலாமேனு சொல்லிட்டு அப்டியே படுத்துட்டே அப்டியே தூங்கிட்ருக்கே இப்போ நீங்க ஃபோன் போட்டதாலதா எழுந்தே
ஒன்னு பிரச்சன இல்ல நா திருப்பி பண்ணா நா பேசதா போறே அதனால ஒண்ணுமே பிரச் ச்சன இல்ல பஸ்ட்டு ரெஸ்ட் எடுங்க ஒடம்ப பாருங்க
முன்னல்லா எட்டு மிஷ்காலா இருந்துச்சா என்னடா இவ்ளோ வாட்டிய போன் பண்ணிருக்காங்களேன்ற மாரி ஆயிடுச்சிக்கா
அதுப் பரவா
நேத்து வேற
சில நேரோ உங்குளுக்கு கா ஃபோன்ச் வால்யூம் கம்மியா வெச்சிட்ருப்பீங்ளா செரி கேக்காமப் போய்டப் போதுன்தா கண்ட்டினியூஸா அடிச்சே இல்லனா நா பண்ணிருக்க மாட்டே இப்டி வேல இருக்கீங்கன் தெரிஞ்சிருந்துதனா
இந்தப் பசங்க எடுத்துகிறாங்ளா செரி அவுங்க இருந்துகிட்டு எனுக்குத் தெரியாம ஃபோன் பாக்றாங்க அதுல இருந்து எதாது ஃபோன் ரிங் ஆச்சுனாக்கா நா ஃபோன் வாங்கிட்ற இல்லையா அதனால அவுங்க என்ன பண்றாங்க ஃபோன சைலன்ட் பண்ணி வெச்சிட்றாங்க
அ இது இங்கியும் பண்ணுவாங்க இங்க சின்னவே இருக்கா அது மாதா பெரியவே வந்தா குடுத்துருவா காலு எது வந்தாலு குத்துருவா ஆனாச் சின்னவே இருக் தா அவ் ஃபோன் வந்த நிமிஷ கட் பண்ணி விட்ருவா அடுத்த நிமிஷமே இப்ப அவுங்க என்ன நெனைப்பாங்க யாராது அந்த சைடு இந்துப் பேசறவுங்க என்ன இவுங்க கட் பண்ட்டாங்களே அப்டின் நெனைக்க மாட்டாங்க அது சொன்னாப் புரியவே புரியாது எதாத் தப்பா நென்ச்சுக்கப் போறாங்கடா அத் மாரிப் பண்ணாதறான்னா புரிஞ்சுக்கவே மாட்டா ஆஹா நா அப்டிதாம் பண்வே நீங்க வந்தா அதோட நா கொஞ்சோ நேரமா நம்புளு வாங்கனா கொஞ்ச நேரமாப் பேசிட்டு முடிக்கிறோ பேசறோ பேசறோ பேசறோம் பேசிகினே இருகோ அது அவுங்குள்க்கு எப்டியோ இருக்குது அன்னால ஃபோன குடுக்க மாட்டிங்கிதுங்க
ம் இதுல வேற நேத்து தண்ணி விட்றாங்ளோ இல்லியோன் சொல்லிட்டு நா என்னப் பண்ணே நப் புதுசாப் பக்கத் தெர்ல போர் போட்ருக்காங்க செரி அங்கத் தண்ணி எட்த்துட்டு வர்லான் சொல்லிட்டு போயிட்டு அங்க இருந்து ஒரு பத்து கொடோ எடுத்துட்டு வந்தனா அது வேற கால் ஒரு பக்கோ பயங்கரமா வழி எடுத்துகிச்சி
இங்கப் பக்கத்லந்து துக்னாவே முடியாது பக்கத்து தெருவுக்கு வேறயா ஏ இப்டி என்னப் பேசாம அண்ணேங் கிட்ட சொல்லி ஒரு சின்ன டேங்க்கர் தண்ணி எட்த்துட்டு வந்து வீட்ல வெச்சிட சொல்ல வேண்டித்தானே காசு குடுத்தா குடுக்க போறாங்க
டேங்கர் ஓட்டிகிறோ இங்க என்னப் பிரச்சனனாக்க இல்லத் தண்ணி எல்லா மழ வந்தாக்க தெருவுலலாந் தண்ணி ரொம்பத் தேங்கி நிக்கிது சேரி அதனால இங்க ஊருக்காரங்க எல்லா சேந்துட்டு காவா எடுத்துருக்காங்க அந்த காவாய்வ எடுத்ததுனால இந்த வண்டிக்கார என்ன பண்ணிட்டா உள்ளார வர முடியாது எடிப் அப்டின் சொல்லிட்டா ஏன்னா எங்க வீடு வறாண்டக் காவாய தாண்டி ரொம்ப உள்ளார வர்ணு அதுனால அவரு வேற வர முடியாதுன் சொல்லிட்டாங்களா செரி எனடாப் பண்றது வே ற வழி இல்லன் சொல்லிட்டு அந்த மாரி எடுக்க வேண்டியதாப் போச்சி அப்டியு வண்டிலா ஓட் னாக் கூட இங்க பக்கத்துல வேற வீட்டுகுதா நிறுத்தி அங்கருந்து மறுபடியு எடுத்துட்டு போவுணு
சேரி சேரி சேரி புரியிது புரியிது புரியிது அதுதாங் கஷ் டோல்ல நம்பப் பொண்ணா பொறந்துட்டு என்னென்னத்த ஃபேஸ் பண்ண வேண்டிதா இருக்குல்ல ஒன்னு பொண்ணா பொறந் தமா நல்லாப் படிச்சிப் பெரிய வேலைக்கு போயிர்ணு நல்லாக் கை நெறைய சம்பாதிக்கிணு அப்டி இல்லியாப் பிச்சக்கார வீட்ல இருந்துர்ணு பிச்ச எத்து சாப்பறா மாதிரி அன்னிக்கி நா போயிர்ணு இது மாரி மிடில் கிளாஸா இருத்துட்டு இது மார்தா கஷ்டப்பட்டுனு இருக்குணு தண்ணிக்கி தூக்கினு இதுக்குத்
அதெல்லா இப்ப கஷ்டமாதா இருக்குங்க ஆனா இன்னொருக் கொஞ்ச நாள் இல்ல ஒரு கொஞ்ச நாள் கழிச்சி யோசிச்சிப் பாத்தா அதெல்லா அது ஒரு மாரி நல்லாருக்கு அப்போ நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நாமளு கஷ்டப்பட்டுதா வந்துருக்கோ லைஃப்ல ன்ற மாரி இருக்கு
கண்டிப்பா நா கல்யாணோ ஆய்ட்டு வந்த அங்க அந்த ஊர்ல அப்டிதா தண்ணி கஷ்டோ தா தண்ணி வரம்போதுதா அடிக்கணு ஒரு ரெண்டு மணிக்கு மூணு ம நைட்டு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு எல்லாத்லியு வாஷின் மிஷின்ல எல்லாத்லியு தண்ணி ஊத்தி வச்சிருப்போ அல் நா மாசமாயி சீமந்தோ பண்ணி வர்ரதுக்கு முன்னாள் வரையு கூட தண்ணி அடிச்சி தூக்கி ஊத்தி வச்சிட்தா வந்தே நானு அந்த அளவுக்தா அங்க இருந்துது இப்ப இந்த வீட்ல அந்த பிரச்சனலா எதுவு இல்லப்பா ஓரளவுக்கு தண்ணி வாஸ் துது நம்மதா டைமுக்கு எதுவு போடாம செய்யாம இருக்குது மத்தபடி வந்து எல்லாமே ஈஸியாதா இருக்குது இந்த ஊர்ல எதோ என்ன புண்ணியோ பண்ணணோ தெர்ல இந்த ஊர்ல தண்ணி எல்லா நல்லாதா இருக்கு போர் வாட்ரு நல்லாதா இருக்குது அதுனால அது எது பிரச்சன எதுவு இல்ல
வீடு சின்ன வீடு பழைய வீடு தா இதுகப்ரோ வீடு கட்ற மாரி பிளான் போட்ருக்கோ ஆனா இப்போ இல்ல எப்டியு இன்னு ஒரு வர்ஷோ அந்த ரெண்டு வர்ஷோ ஆயிடு செரி அப்டி வீடு கட்றப்போ ஒரு போர் போட்டு கட்டிர்லான்ற மாரி யோசன பண்ணிட் இருக்கோ
எனக்கு தெரிஞ்சு போர் போட்றது சின்னதா ஒரு கெணறு எடுத்துர்லா அந்த தண்ணி எங்க அம்மா வீட்ல கணறுதா எப்ப வேணாலு தண்ணி வரு இப்போ இந்த வருதா புய எல்லா வந்துது தண்ணி இல்லாம எவ்ளோ லோல் பட்டோ யாராது ஒருத்தர் வீட்டுல கணறு இருந்தா எல்லாரு அழக அதுல போய் மொன்டுன்னு வந்துடாலால
கெணரெல்லா இப்போ எங்கேயு இது பண்ண மாட்டங்க அதுக்கு மொதல்ல தோட்டோ எதாவ்து வந்து பண்ற மாதிரி இருந்தாக்க கெணறு இது பண்ணுவாங்க
சின்னதா மூணுக்கு மூணு போட்டா கூட போதுமா ஆனா யாரு அத புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க நாங்க போர் அதுல போர் போட்டு வச்சுக்கலா அ
நம் மாரி எடத்துல கெணறெல்லா வெட்ட முடியாது அந்த அளவுக்கு எடோ இல்ல ஒரு சின்னதாதா எடோ வாங்கியிருக்கோ அதுல எப்டி டேரக்டா போர் போட்டு பக்கத்துலயே வீடு கட்ற மாரி ப்ளான் பண்ணிருக்கோ
ஆ சேர் சேர் செரிம்மா இங்க பரே நானு டியூஷனுக்கு டைம் ஆகுது கேக்குதா உனக்கு டியூஷனுக்கு டைம் ஆது நானு இதோ பொய்ட்டு அவன விட்டு டியூஷன்ல விட்டுட்டு வந்து திருப்பி உனக்கு கால்
ஆ சரிப்பா எங்க மாமனாரு போன் பண்றாரு ஆ ஓகே